ஆ சொல்லுங்க ஸ்டர் கேது கேக்குது
ம் நல்லார்க்கீங்ளா
ம் நல்லார்க்கே நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லார்க்கேங் சாப்ட்டீங்ளா
ம் இப்பதா சாப்டே சாப்ட்டீங்ளா
ம் ம் நா சாப்ட டென் ஓக் கிளாக் ஆவுங்க பத்து மணிக்கி மேலே ஆகு
த்து மணி ஆவுங்ளா இப்யே ஒம்போது மணி ஆயிட்ச்சே
ஆமாங்க
ம் என்னா பண்றீங்க
நா சும்மாதாங்க
அ அ அ என்ன சமையல்
சமையல் எங்க வீட்லியேதா வெச்சிருக்கேங்க
ஓகே ஓகே
கறி கொழம்பு இருக்குது சோ அதனால இட்லியு போட்டச்சு கொழந்தைங்களுக்காண்டி இட்லிதா சாப்டுவாங்க
ம் ம் எல்லா ஸ்கூல் போய்ட்டாங்களா
இலில்லா சின்னக் கொழந்தைங்க
ஓ இப்பதா சின் சின்ன கொழந்தைங்ளா ம் உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்க
அவுங்க கம்பெனில ஒர்க் பண்றாங் இங்யே
ஓககே ஓகே ஓகே ஓகே என்ன கம்பெனி
அது ஒரு ஏ டி எஸ் எல் ஜினு ஒரு கம்பெனி எல் ஜியேக் கம்பெனி
ஓ சரி சரி ம்
செரி உங்களுக்கு சின்ன வயசுல நீங்க எதாச்சு விளையாண்டது அந்த மாரி எதாச்சு சொல்லுங்க
ம் விளயாடுவோ ம்
மோஸ்ட்லி என்ன கிரிக்கெட்தா விளயாடுவீங்க
ஆமா மோ கிரிக்கெட் வெளாடுவோ வீட்ல இருந்தாக்கா லூடோ வெளாடுவோ இப்ப லு இப்ப இல்ல இப்ப இப்போ லூடோ வெளாடுவோ இப்பயு விளாடுறோ அ சின்ன வயசுல பத்தன நெறிய பம்பர வெளாயாடுவோ கோலி குண்டு தெரியுங்களா
ஆ ஆ அண்ணாங்க விளாடுவாங்க பாத்துருக்கே
ஆமா அதுவு வெளாடுவோ அப்புறோ தின்னு விக்குற விளாயாட்டு விளாடுவோ தெரியுங்ளா உங்களுக்கு
என்னதுங்க
பின் பின்னு ஊக்கு வருதுளயா சேப்டி பின் வருது இல்லயா
ஆமாம்மா
இப்ப ரெண்டு டீமு இருக்கு ரெண்டு டீமுனு பாத்தீங்கன்னாக்க லைன்னா அ ஆறு ஏழு பேரு ஆப்போசிட் ஆப்போசிடா உக்காருவோ டீம் பிரிச்சு அந்த பின்ன வந்து ஒரு நாலு முற விப்போ லைன்ல அத ஆப்போசிட் டீம் வந்து கரெக்டா யாருகிட்ட விச்சோ அப்டின்னு கண்டுபுடிக்கணு ஆமா அவங்க கரெக்டா கண்டுபுடிச் சாக்கு எங்கள்து ஜீரோ பாயிண்ட்டு அவங்களுக்கு ஒன் பாயிண்ட்டு
ம்
அப்டி பாய்ன்ட்ஸ் வச்சு விளாடுவோ
போலீஸ் திருடன் மாதி
ஆமா அப்புற அது வச்சுட்டு கால்நீட்ட சொல்லி ஓடி போய் தாண்டுவோ எவ்ளோ தூரோ தாண்டுறோமோ அவ்ளோ தூரத்துக்கு அப்டியே அவுங்க உக்காந்துட்டே போவாங்க
ம்
அ ஒரு லைன் போ போட்டிருப்போ அந்த லைன் யாரு ஃபர்ஸ்ட்டு ஏம் பண்றாங்களோ
ம்
அவுங்க வின்னு
ம்
அது விளாடுவோ
ம்
சின்ன பயல இருக்குபோது அப்றோ பூப்பறிக்க வருகிறோம்
ம் ம் ஆமா ஆமா ஆமா நாங்க ஸ்கூல்ல வெளாயாண்ருக்கோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாரி படிக்கும் போது ம்
ம் அது விளாடுவோ அப்புற நெறைய பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் கெணறு இருக்கில்லயா
ஆ அ
ஆ நீச்சல் கத்துக்கும் போது கத்துக்கண புதுசுல அப்புறோ அதுலே வெளயாடுவோ
ம்
ம் அந்த லைஃபெல்லா சூப்பரா இருக்கு ம் நீங்க என்னென்ன கேம் வெளயாடுவீங்க
கேம் பாத்தீங்கன்னா கொக்கோ விளையாடுவோ
கோக்கோ ம்
விளையாடுவோ நொண்டி விளையாடுவோ
நொண்டி விளையாடுவீங்க
ஆமா சின்ன பிள்ளைய இருக்கும்போது அப்புற ஸ்கூல் போனதுக்கப்புற கொக்கோ வெளையாடுவோ த்ரோ பால் வெளையாடுவோ
ம் ஓ த்ரோ பால்னாக்க அவங்கள அடிக்கிறதானே
இல்ல இல்ல பால் அடிக்கிறது இப்டி கைய வந்து இப்டி ஃபுல்லா மா இது பண்ணிட்டு கட்டவெரல வெச்சு உள்ளே வெச்சுட்டு இப்டி குத்தணு பால இது மாரி
ஆமாவா
ஒருதவங்க தூக்கி போட்டா இப்டி அடிக்கணு இந்த மாரி கைய வெச்சு
ம்
அது விளையாடுவோ அப்புறோ வேற என்ன வே இந்த சொப்பு சாமா வெச்சு விளையாடுவோ
அது சின்ன பசங்கள்ல எல்லாருமே நடந்துக்கு
என்னதுங்க
சின்ன பயலா இருந்து கண்டிப்பா எல்லாருமே அது கா
ஆமா ஆமா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்வி பொம்ம மாரி இருக்கு
ஆமா
இந்த பொம் ஆமா ஆமா
ம்
அது வாங்கி தர சொல்லி அட புடிச்சு அதுக்கு ட்ரெஸ் எல்லா தயார் பண்ணுவோ நாங்க அதுக்கு ஒரு ட்ரெஸ் தா குடுப்பாங்க
ம்
அந்த பொம்மைக்கு நாங்க சும்மா அந்த வீட்டுல உள்ள வெச்சு சின்ன துணி எல்லா க சிசர வெச்சு வெட்டி சும்மா அப்ப வெவர தெரியாத வயசுல
நீங்களே டிச் பன்னி விளையாடுவீங்க
ஆமா நாங்களே சும்மா குத்தி குத்தி ஊசிய வெச்சு குத்தி
அப்போ ஒரு வீடியோ கேம் இருக்கு தெரியுங்கலா
வீடியோ
வீடியோ கேம் அப்டின் சொல்லுவோ அத
வீடியோ கேமுங்களா
ஆமா
ஆ எங்க அண்ணா வெச்சு வெளையாண்டுக்கா ஒரு ரெட் கலர்ல பட்டன்ருக்கு அது அது ஏ பி சி டில்லா அதுல வரு
ஆமா அப்பறோ ரேஸ் இருக்கு அதுல கார் ரேஸ் இருக்கு
ம்
அப்பதா நல்லா இருக்கு நல்லா டைம் பாஸ் ஆகு
ம் ஆமா அதுல ஒரு சிப்பு மாரி இருக்கு கிரீன் கலர்ல
ஆமா
அந்த சிப்பு போட்டா தா அந்த கேம் வரு
கேசட் மாரி ஆமா கேசட் மாட்ருக்கு சின்னதா பாக்ஸ் டைப்பு ம்
அது அதுலதா வெளையாடுவாங்க அதுவு இல்லாம கேம் சென்டர்ல்லா போய் விளையாடுவா எங்க அண்ண அப்போ ம் அப்போ ஏதோ ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் குடுத்து கேம் சென்டர்ல போய் விளையாடுவா
இல்ல எனக்கு ஒரு அவர் கணக்கு
ம் ஆமா ஒன் அவருக்கு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் அந்த மாரி ம் அப்பறம் பாத்திங்கனா சின்ன புள்ளைல இந்த சை க்கிள்லா எடுத்து விளையாண்டுருக்கிங்ளா
வாடகை
ஆமா எங்க அண்ணேலா எடுத்து ஓட்டுவா நாலா ஓட்ட மாட்டே
எங்ளுக்கெல்லா ஒன் ஹவர் பாத்திங்கன்னா சாரி அர அவர்க்கு பாத்திங்கன்னா அ ஒர்ருவா
ம் ம்
அர அவருக்கு ஒர்ருவா
ம்
ம் ஆமா அரை மண் நேரத்துக்கு ஒர்ருவா அப்பறம் பாத்திங்கனா ஒன் அவருக்கு ரெண்ட்ருவா அது சின்ன சின்ன சைக்கிளா இருக்கு காலே எட்டாது
ம் ம்
ம்
இப்பலா அப்பிலா இல்ல
இப்பலா வீட்டுக்கு வீடு இப்ப வீட்டுக்கு வீடு பைக் ஆய்ச்சி இல்லியா டூ வீலர்ருக்கு
சைக்கிள் கொழந்தைங்களுக்கு ஒடனே சைக்கிளு அவங்க வளந்துறதக்கு முன்னாடியே சைக்கிள் வந்துருது
ஆமா நமக்கெல்லா பாத்திங்கனாக்க அந்த குடுப்பினைலா இல்ல
ஆமா நம்மலா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போனப்படதா எனக்குலா சைக்கிளே ஓட்ட தெரியு
அம்மா இங்க வா
ஆ அதுக்கு முன்னாடி சும்மா அண்ணா சைக்கிள் எடுத்து சும்மா இந்த இது சொல்லுவாங்கல பெடல் அடி சொல்லுவாங்க அதெல்லா உழுந்திருக்கே
ஆ அந்த பழைய காயமெல்லா பாத்திங்னா உங்களுக்கு இன்னு கூட ஞாபக இருக்கு
ஆ ஆமா அதுத் கரெக்டா அந்த கால்ல தா அடிபடு
நாங்க அப்புறோ காலைலயே போனோம்மா வீட வுட்டு ஸ்கூல் லீவுனாக்க ஆ வெளியே போயிட்டோமா நுங்கு தெரியுங்லா நுங்கு ம் நுங்கு வெட்ட ஊர் ஊரலா போயிருக்கோ நடந்தே போவோ
நொங்கு வெட்டுவிங்லா மர ஏறி வெட்டுவிங்லா
ம் நா ஏற மாட்டே ஃப்ரெண்சுங்க ஏறுவாங்க
ஆ
நா ஏற மாட்ட கொலை வெட்டிட்டு கீழ எறங்குறதுக்குல நாங்க பாதி சாப்ட்ருவோ
ஓ அவுங்க அவுங்க வெட்டி வெட்டி போட நீங்க சாப்பு
ஆமா அவ எறங்கி வரதுக்குள்ளயே பாதி காலியாயிருக்கு
ம் ம்
ம் இந்த மாரி ஒரு நாள் ஃபுல்லா அதே வேலயாவு திரும்பிருக்கோ
ம் ம் சேரி மிஸ்
அப்பற குருவி புடிக்க போறது அணில்லு அணில் புடிக்க போறது ம் அப்பற இந்த பழய தென்னமரல்லா விலுந்திருக்கு பாத்தீங்களா வேச்கியா அதுல ஓட்ட வச்சி கிளி குடியிருக்கு அதுல அந்த மரத்த எல்லா தேடினு சுத்துவோ சம்டைம் அதுல கைவுட்டு எடுக்கு போது பாம்பெல்லா வந்திருக்கு ஆ ஆமா அந்த மாரில்லா லைஃவ என்ஜாய் பண்ணோ
இந்த தேன் லா எடுத்திருக்கீங்களா
ம் தேம்த் எங்க நெறைய தேன்லா எடுத் சாப்ட்ருபோ
ம்
நேச்ரல்லா
ம்
ம் அப்பற இளநீ திருடி குடிக்க போவோ அதெலா சூப்பரா இருக்கு அந்த லைஃப் லா வேற மாரி இருக்கு ஆனா கொஞ்சமாச்சு அந்த லைஃப் வந்து கொஞ்சோ அனுபவிச்சோ
ஆ
ம் நீங்க கேல்ஸ்ன்றதால வெளிய போவ வாய்ப்பு இல்ல
அப்டில்லா இல்லங்க நாங்க வெளியிலதா இருப்போ வீட்டுக்கு எல்லா போக மாட்டோ
ஆ அப்றோ
அதுவு சனி ஞாயிறு
ஓ சாட்டர்டே சண்டே தா
ஆமா லீவ் ஆயிட்டா வெளியேதா வெளையாடுவோ
ம்
சாப்ட மட்டு தா வீட்டுக்கு போவோ
அதே மாரிதா ரெண்டாவது சாப்ட கூட போ மாட்டோ ம் எங்க அம்மாவெல்லா தெரு தெருவால தேடி வந்து இருக்கு தெரு தெருவா தேடும் எங்க அப் போனாங்களே என்ன ஆனாங்களோ அப்டின்ட்டு
ம் ஆமாங்க அது ஒரு காலோ சேரிங்க ஓகேங்க பாருங்க நா கூப்றேங்க ம் பாய்ங்க